ஆ ஹலோ ஆ
ஆ கேக்குதா கேக்குது ப்ரோ நா பேசறது கேக்குதா க்ளியரா அதா அந்த வயல்வெளி இருக்கட்டு அதுவமக்கட்டு ம்ச் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப புடிக்கு நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நெனைப்போ அது ஒரு ஜஸ் நம்மளுக்கு ஒரு வயல்வெளி அப்டின்னு நெனைப்போ பட் அவங்க வந்து எப்டின்னா அந்த பயிர வந்து பசங்க மாரி பாத்துப்பாங்க ம்ச் பூச்சி புடிச்சா கூட நெறைய பேர் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க
ஆமா
அது எப்டி எனக்கு தெரிஞ்சவ வந்து எங்க எங்க தாத்தா
ஏன்னா அவங்களோட உழைப்பு இருக்குல்ல அந்த வருஷ ஃபுல்லா செய்வாங்க அந்த இதுல போய் திடீர்னு ஒரு டிசஸ் இதனால
ஆமா வருஷ முழுக்கல்லா செய்ய மாட் பாங்க அதுல வந்து சிலதுதா வந்து பெரிய ப்ராசஸா இருக்கு
இல்ல இந்த ஈல்டு வந்து எப்பவுமே வருஷத்துக்கு தான மாச மாச ஈல்டெல்லா இருக்காது எது போட்டாலு ஏதானு பயிர் போட்றோ ஏதாவ்து ஒரு
சின்ன சின்ன பயிர் வந்து இந்த ராகி கம்பெல்லா இருக்குல்ல அது போட்டாங்கன்னா வந்து ஆறு மாசத்துல கச்சரு ஆறு மாச மூணு மாச அந்த மாரி கச்சிரு அந்த அரிசி இந்த பாஸ் மதி ரைஸ் அந்த மாரி போட்டதா வந்து லாங் டம் கிடைக்கு அதெல்லா வந்து ஓரளவு எங்க தாத்தா சொல்லி வள
சுமதி ரைஸு தனியா இது போடுவாங்களா என்ன அதுக்குனு தனியா ஒர தெர்ல இது ஆமா எல்லா ஒரே இதுல செய்வாங்கள அதுக்குன்னு தனியா விளைச்சல் போட்டு தனியா இது பண்ணுவாங்களா பாஷ்மதி ரைஸ்க்கு
இதோட என்னன்னா பாஸ்மதி ரைஸு அந்த மாரி பெரிய பெரிய ரைஸ் லா போட்டாங்கன்னா அந்த ரைஸ் வந்து
அது அது வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி அவ்ள ஸ்மெல்லா இருக்கு
அதுதா அந்த அரோமா நல்லா இருக்குனால என்ன நல்லா இருக்கறதுனால என்ன பண்ணு இந்த பன்னிங்கல்லா இருக்குல அந்த பன்னிங்கல்லா சாப்ட்டு கால்வாசி பண்ணிங்க வந்து அந்த வயல்வெளிய சாப் னால எங்க மாமா வந்து இருக்காரு ஒருத்தர் அவரு தா எயன்ட்ட சொல்லுவார் மாரி தீபாவளிகல்லா வந்தன்னா நாங்க பட்டாசுல்லா வாங்குவோ பட்டாசு வாங்கி ஸு இருக்கு அவுரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கி வெடிச்சு மிச்சமீதி பட்டாசதுனா அவர் எடுத்துட்டு போயிடுவாரு எடுத்துட்டு போயிட்டா அவர் சொல்லுவாரு இந்த மாரி அப்பல்லா வயல்வெளியில வந்து என்னன்னா பன்னீங்க சாப்புடு அப்டின்னு சொல்ட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வயல்வெளிக்கு போய்ட்டு அங்க வந்து நீங்க சொன்ன மாரி மர இருக்குல்ல அந்த ஒரு ரெண் ண்டு மர இருக்கு அந்த ரெண்டு மர நடுவ்ல வந்து அவரு என்னா பண்ணிருப்பார்னா நல்லா ஒரு கயிறு வச்சு டைட்டா பெட்டு் மாரி கட்டிடுவாரு
ஊஞ்சல்
இந்த டிஸ்கவ்ரி சேனல்ல பேர்க்கிரிஸ்ல்லா பாத்துருக்கீங்களா மேன் வெஷஸ் வைல்ட்ல அவர்ல்லா பண்ணிருபாரு பாருங்க அந்த மாரி நல்லா கயிறு வச்சு கட்டி ஒரு பெட் மாரி தயார் பண்ணி பெட்டு்ல பத்துபாரு நைட் டைம் வேணும்னே அவர் இருப்பாரு அவருக்கு பயமே இருக்காது சில நெறைய பேர் பயப்புடுவாங்க நைட் அன் டைம்ல வயல்வெளில யாரு இருக்க மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு பய இல்ல அவர் வந்து இது விளைச்சல்ல விளைச்ச ல்ல பாத்துக்குவாங்கள அந்த அதுதா பழகிட்டா அவங்களுக்கு பய இருக்காது அவர் வந்து நைட் இருந்து எனக்கு ஒரு வீடியோ எல்லா சென்ட் பண்ணாரு அவரு வந்து வீடியோ எடுத்தார் இந்த பண்ணிங்க வருது கரெக்டா என்ன பண்ணுவாரு அத பயமுறுத்துறதாங்க பட்டாசல்லா வந்து தூக்கி போட்டு சவுண்ட் குடுத்த சத்த கொடுத்து அத மிரட்ற மாரி அத வந்து என்ன பண்ணுணா பயமுறுத்தணுனா திருப்பி வராது அந்த பண்ணீங்க
ஆ ஆ இருக்குஜி இருக்குஜி அந்த ஏரிலந்துதா தண்ணி வரு வயலுக்கெல்லா அதனால வந்து ஆ அதா பண்ணி இருகதுனால ஏரி இருகுது கண்டிப்பா கேக்குதுங்ளா வாய்ஸ் லைட்டா பிரேக்காவுது
ஆ கேகுது கேகுது
ஆ ஆ அதா அந்தப் பண்ணிகந்து பயமொறுத்துனாதாந் திருபி போயிடு திருப்பி வராது பயமொத்தனாதா இல்ல வெரட்ணுனாத் திருப்பி வந்துரு அதனால பயமொர்த்தற்துகா இந்தப் பட்டாசு வெச்சு பயமொர்த்தறது பட்டாசு வெச்சு இதுப் பண்றது அந்த மேரி எங்க மாமா பண்ணிட்ருப்பாரு எங்கிட்ட சொல்லிட்ருப்பாரு இந்த மாரி நட்ராத்திரில வந்து இருந்து அந்த அந்த பெட்டு மேல இருந்து அவுரு கவுனிச்சி அதுவு தூங்காம காத்திருந்து எனா அதே பயறுனா சும்மா கெடையாது அவுங்க வெளச்சலு ஆ அது வெளச்சல அவுங்க வந்து கடன் வாங்கி கூடப் பண்ணுவாங்க அந்த மரந்தெலா வாங்குவாங்க அதுக்கு அவுங்க முதலீடு அதிகமா போட்ருப்பாங்க சொல்லப் போனா அத வளர்துக்காக ஒரு மருந்துப் போடுவாங்க இந்த ப முன்னா டியா வந்து இந்தப் பயிர் வளர்துக்காக பயிர் வாங்கிப் போட்ருப்பாங்க
இந்த ரைஸு இதுக்கெல்லா நீங்க வந்து இதுப் போட்டுவீங் ம் அந்த உப் யூரியா எல்லாப் போட்டுதா நா இதுப் பண்ணுவோங்க
அது மில்லுல குடுத்தா ரைஸு அவுங்கக் குடுப்பாங்கன அது செரியாத் தெரில அந்த இது இருக்கும் பாத்தீங்னா
க்கு நீங்கச் செடி இப்போ செடிக்கெல்லாப் நம்ம வெக்கிறோனா அந்த யூரியாலாப் போடுவாங்கில்லையா அது மாரி நம்ம வந்து இந்த வீட்டு அதுகெல்லாத்துகுமே போடுவோமா
ம் அதுலா ரைட் தெரியாது பட் எங்க தாத்தாப் போடுவாரு இன்னா மரந்துப் போடுவாருன் தெர்ல அ தாத்தா இருந்தப்போ அவுரு போட் டாரு அவுரு கூட இப்போ ரீசென்டா வந்து ஒரு போன மாஷோ ஜனவரிலதா வந்து இதாயிட்டாபுலத் டெத்தாய்ட்டாரு அரு ஆ அது திடீர்னு ஹார்ட்டடேக் வந்து இப் போ இப்ப யாரும் பாத்துகிறதில்ல செரியா எங்க அதுதா எங்கப் பெரிய மாமா வந்துப் பாத்துகுறாரு அவுருப் பையே ஒருப் பையந்தா பாத்துகுறாரு பெருசா அவ்ளவா பாத்துக மாட்டுகுறாரு ஓரளவு ஆனா அவுருப் பாத்தஅளவு இவப் பாத்த முடியாதுல இவுங்க வந்து ஒரு மாரி எப்டி சொல்றதுனா மாடர்ன் கல்ச்சர்ல இருக்காங்க அதனால பெருசா இவுங்ளுகு தெரியாதனால ஓரளவுப் பாத்துகுறாங்க ஆனா அவுரு அவுரு இருக்கறது அவுரோட வித்தையாருகுட்டு அவுரோட் ட இதுவா இருகுட்டு அவுரோட எக்ஸ்பீரியன்ஸு அவுரு புதுசா சொல்லுவாரு ஒன்னொன்னா அதலா ஒருப் மாரி புதுசாருகு ஆனு நெனச்சி பாத்தே ஆனா அவுரு மாரி யாரும் பண்ண முடியாது நல்லாப் பண்ணுவாரு எதுக்காந்தட்டு அவருக்கு வந்து எப்டினா ஒரு விஷ்யோ இருகுனா அவருகு வந்து ரெண்டு மூனு ஆப்ஷன்ஸ் இருகு அதுலப் பண்றதுகு ஆனா நம்மளுக்கு வந்துத் தெரியாது ஓ இப்டி பண்ணுவாங்களா அப்டின் சொல்ட்
வெளச்சல் போட்டிருக்கீங்கன்னே உங்கள் இதுல வெறு ரைஸ் மட்டுமா இல்ல அந்தச் செடி
எனக் செரியாப் புரியாது நா போ நா போனப்போ வந்து கரும்பு போட்டுருந்தாங்க ஒரு தடவ ஆ கரும்பு ரைஸ்சு அப்பறமா வந்து கோதும அதல்லா போட்டுருந்தாங்க நான் போனப்ப
இப்ப நம்ம போட்ட அதா ரைஸ் போட்டுன்னு இதுல இப்ப நம்ம போற்றோ அது நல்லா ஒரு ஆறு மாசோ வந்து அதுக்கப்புறம் திருப்பியு அதே ஆ பூமியில வந்து வேற கூட போடுவாங்களா இல்ல அந்த பூமில அது மட்டு தா போடுவாங்களா
இல்ல ஜ அது தெரியில பட் ஆனா நீங்க ஒரு பூமி அதாவது ஒரு ரைஸ் போட்டு எத்துட்டீங்கன்னா அந்த பூமிய வந்து மாட வச்சு எதோ உழுது பண்ணுவாங்கல்லாமே ஆ சாஃப்ட் பண்ணுவாங்க அந்த பூமிய ஆ ஏர் ஓட்டுவாங்க ஏர் ஓட்னதுக்கு அப்புறோ அந்த பூமி சாஃப் டானதுக் அப்புறோ அப்புறம் தா ஒரு வெதைய போடுவாங்க நினைக்கிறே அதா எங்க தாத் தா என்ட சொல்லுவாரு ஆ போட்லா ஆ பிரச்சனை இல்ல அதா போட்லா அதுக்கத்து கொஞ்ச நேர வந்து கொஞ்ச காலத்துல வந்து இந்த மலகில எல்லா ரொம்ப புயல்கைய எல்லா அடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் தண்ணி நிறைய நிக்கா ஆரம்ச்சது அப்ப வந்து வயல் வெலச்சு நல்ல வேல அங்க தாத் தா எதுவு பொல்ல ஏன்னா அவனுக் தெரியு வரு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த இந்த காலத்துல வந்து மழ பெய்ய போது நல்லா அப்டின் சொல்ட்டு எல்லாம் போட்டாங்க அவரு போடல எ பாத்துக்கலா அப்படின் சொல்ட்டு உட்டுட்டாரு அவர் நெனச்ச மாரியே மழ வந்தது மழ வந்து இந்த வயல்ல எல்லா தண்ணினுது அப்புறம் தண்ணி நின்ன அப்புற என்ன பண்ணாரு அவரு ஒரு ஒரு நியூ ஐடியாலஜி என்னன்னா மீனு வாங்கி
சரி ஆம்
ஓ ஒரு நாப்பதம்பது மீன் வாங்கி போட்டு அந்த மீனு அதா வளந்து அது வெளச்சலு குடுத்து அந்த மீன விக்க ஆரம்பிச்சாரு அந்த மாரி மீன்ச்
எது அதா எது எது அந்த டய்த்துக்கு இருக்கோ டய்த் தகுந்த மாரி மாறிடணு பிஸ்னஸ் அதுக் தகுந்த மாரி நடத்தனு
அதுக்கேத்த மாரி அவுரு அவ் தா சொல்றேனே அவரருக் நாலேஜ் அந்த மாரி அந்த டய்த்துக்கு ஏத்த மாரி அவரு மாத்தின்னே இருப்பாரு எதுவா இருந்தாலு அவரு கரெக்டா கண்டுபுடிப்பாரு ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்ல அவங்களுக்கு தெரியு ஆ அவுரு வந்து எ எழுவது ஐம்பது நாப்பது வருஷமா வந்து அந்த இதுலதா இருக்காங்க அந்த நலத்துலதா இருக் காங்க அதனால அவங்களுக் நல்லா தெரியு அதனால அவங்க எனச்சி வந்து நம்மளுக் தெரியாது அதல்லா புதுசா இருக்கு சொல்ல போனா என்னடா இது புஷ்ஷு புத்தா பண்றாங்க அப்படின் சொல்ட்டு அதா ப்ரோ ஒங்களுக் எதனா நீங்க எதனா போயிருப்பீங்கள ஊர்ல எதனா
இங்க இங்க இதுல கூட எங்க அ பா தாத்தா இருக்கும்போது வந்து மா மாந்தோட்டோ போட்ருந்தோ மாங்கா வெள்ளத் எது போட்ருப்பாங்க செடி அதா வெறு அது மட்டுதா வேற எது பெர்சா பண்றது இல்ல அதுக்கே ஆறு மாசத்துக் ஒரு டைம் தா போவாங்க அவங்களுக்கு த எடத்துல மாங்கா அந்த இது போட்டுந்தாங்க
அ
த பெங்ளூரா அந்த இதெல்லா இருக்கு இல்லையா அந்த இது போட்ருக்காங்க அவ்ளோதா அது ஃபுல்லா வந்து நார்மலா நீங்க சொல்ற மாரி வில்லேஜ் மாரி காது ஏரியனா வெளிய இ இருக்க அது வந்து இப்டி காடுமாரிருக்குங்க
ம்
மல இருக்குல்ல மல பக்கத்துல இருக்கதுனால அங்க யாரு பெருசா இருக் மாட்டாங்க யாரோ ஒருத்தரு வந்து பாத்துகர்து மட்டு
ஆ பெங்ளூர்ல எந்த எடோ ஜி
பெங்ளூரு இல்ல நா சொல்றது வந்து அத் பெங்களூர மார் இது இருக்குல்ல கா பக மா
ஓ பெங்ளூர் மாங்கா வகையா ஓகே ஓகே ஓகே
பெங்ளூரான் சொல்லுவாங்கல்ல இந்த சக்கர குட் டீம் பெங்ளூராலா அந்த வகையில அந்த இதெல்லா போட்டுந்தாங்கன் சொல்ற வெரைட்டிஸ்ல
எந்த எந்த ஊரு ஜி நீங்க அந்த ஊர் சைடாது
இந்த கிருஷ்ணகிரி பக்கோ
கிருஷ்ணகிரியா நா சொல்றது வந்து எங்கள்து ஆந்ரா பக்கோ
நீங் ஃபுல்லாவே ப தெலுங்கு பேசுவீங்கள நீங் அப்போ
தெலுங்கு பீப்புல் தா முக்காவாசி ஆமா ப்ரோ ஆமா எங்க ஃபாதர் வந்து எங்க ஃபாதரோட ஃபாதரு தெலுங்குதா பட் அவுரு ஆ எப்டி சொல்றதுனா அவெ அவுரு ஆ ஒரு தேர்டி ஃபர்ட்டி வயசுல இருக்கு போது சென்னை வந்து செட்டில் ஆயிட்டாரு அப்ப வந் எங்க ஃபாதரு வந்து சென்னைலே பொறந்து சென்னைலே வளந்தாரு எங்க அம்மா வந்து ஆந்தரா பைடு அவுங்க வந்து சொந்தக்காரங்கன்றதுனாலா அவுங் கட்டிக்கினாங்க அதுதா ஆ அப்ப போல ஏங்க ஆஹா ஆந்திராலா இல்ல இப்ப நா சென்னைல தாங்கிறே நானு சென்னை தா ப்ரோ ஃபுல்லா பொற்ந்து வள்ந்தது எல்லாமே சென்னைதா பட் எங்க வில்லேஜ்னா அது ஆந்தர நானாவ் போயிட்டு பாத்துட்டு வருவோ அவ்ள்தா ம் நாங்கதா அப்ற
இப்ப நீங்க மொத்தமா அ தின்ன என்னாத் பேசுவீங்க தமிழ் பேச்வீங்ளா தெலுங்கு பேச்வீங்ளா
புர்ள புர்ள ப்ரோ வாய்ஸ் ப்ரேக் ஆவ்து
வீட்ல என்ன பேசுவீங்கன் கேக்றே தமிழ்ல
வீட்ல ஆஹா இல்ல ப்ரோ வீட்ல வந்து நாங்க தமிழ்லிய பேசுவோ தெலுங்லியு பேசுவோ ஆனா மோஸ்ட்லி தெலுங்கில தா பேச்வோ ஆ தெலுங்கு என்ன அது மதர் டங்குன்றா தெலுங்குல தா பேச்
நீங்க அப்னா உங்ளுக்கு எழுது எழுது படிக்க தெரியுமா ப்ரோ தெலுங்கு எனக்கு தெரியாது ஆமா
தெலுவைய பேசுறதே பெரிய
பேசமட்டுத தெரியு ஆமா
பேச தெரியு யார்னா பேச்னா யார்னா பேச்னா புரிஞ்சுக்க தெரியு அப்புற ரிப்ளே பண்ண தெரியு அவள்தா படிக்கலா தெரியாது அது ஆனா கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு இது
வரே அதுக்கு இருக்கு வேர்ட்ஸு எனக்கு படிக்க தெரியாது தமிழ் தமிழ் தெல் எழுத படிக்க தெரியு எல்லா தெரியு எனக்கு தெலுகு
நீங்களு தெலுங்குவா ப்ரோ
ஆமா
மதர் மதர் லாங்குவேஜ் தெலுங்குவா
கிருஷ்ணகிரி பக்கோ முக்காவாசி இந்த எல்லாமே ஆந்திரா பாடருதான்னே ப்ரோ குப்பம் இந்த ஏரியா தானே எல்லா ஆமா இதெல்லாமே ஆந்திரா பார்டருக்கு ஒட் தா அதனால இது ஃபுல்லாவே எங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே தெலுங்கு தா
ம் சரி ப்ரோ டைம் முடிஞ்சிச்சு நினைக்கிறே நீங்க பண்றீங்கங்கனளா நா பண்ட்டுமா
இல்ல என்னால பண்ண முடியாது அதா சொன்னேல எனக்கு அந்த ஆப்ஷன் இல்ல வெறு இப்போதிக்கு கால் பண்ணுங்க நா வேற மொபைல்ல பண்றப்போ பண்ணிக்கறே இப்ப நீங்க எனக் கால் பண்ணுங்க இன்னொரு கால் ஆஹ் பண்ணுங்க பண்ணுங்க ஆ